ஹலோ நல்லாருக்கங்க எ எப்டி இருக்கீங்க நீங்க
நல்லாருக்கே
அப்றோ பேசியே ரொம்ப நாளாச்சே என்ன வேல வேலன்னு வேலயாவே சுத்திட்ருக்கிங்ளோ
ஆமா அப்பதா கொஞ்ச பிஸி ஆயாச்சு நடுவுல
என்ன ஒர்க்கு அப்டி
ஒண்ணு இல்லைங்க கொஞ்ச வெளியில வொர்க் இருந்துது அப்புற எங்க இங்க கொழந்தைங்க கிட்ட சரியா போயிடுது
இல்ல உங்களுக்கு தோட்ட எதாச்சு இருக்கு இல்லையா உங்க ஊரு
ஆமா ஆமா இருக்கு இருக்கு ஆனா நாங்க அ ங்க பெருசா இப்போ தண்ணி கொஞ்ச இல்லாதனால பெருசா எது இது பண்ணல இப்ப சம்மர் டைம்ல தா தண்ணி ரொம்ப இதா இருந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி எல்லா ஆ தெ ன்ன மரல்லா இரு துச்சு தென்ன மரோல்லா வச்சிருந்தோ ஆனா அப்ப தண்ணி கொஞ்சொ பத்தாத கொறையனால எல்லா பெருசா ஒண்ணும் பண்ண முடில
அ அப்போ உங்களுக்கு கொஞ்சொ விவசாயம் பத்தி எல்லா தெரியு இல்லையா
ஆ ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரியு
இல்லைங்க நாங்கல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்டோரமா நடந்து போம் போதோ இல்ல பஸ்ல போம்போதோ தென்னந்தோப்ப பாக்குற ஆளுங்க அவ்ளோதா அதுக்குள்ளேயெல்லா கூட போய் பாத்தது கடையாது
அதா அதா அதா எனக்கு முன்னாடி அப்டிதா இருந்தது பட் அது எனக்கு என்னோட மேரேஜ்கு அப்றொந்தா அதப் பத்தில்லா கொஞ்சொ இங்க இருக்குறனால எனக்கு கொஞ்சக் கொஞ்சொ தெரிய ஆரம்பிச்சது
ஓ சேரி சேரி எப்டி இந்த தென்னந் தோப்புல்லா மெயின்டென் பண்றாங்க ஏன்னா பாத்தாலே எனக்கு எப்டி சொல்றதுன்னா நா சின்ன வயசுலருந்து இந்த மாரி தோப்பு இதுக்குள்ளேல்லா வளந்த பொண்ணொன்னுங் கடையாது அப்ப அங்கல்லாம் பாத்தாலே எனக்கு ஒரு பக்கொ என்னன்னா பயமா இருக்கு ஏன்னா எங்க அக்கா எப்பவ்மே சொல்லுவாங்க ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவுல வீடு இருந்துச்சுன்னா அந்த ரேட் டு கம்மியா இருக்கு இல்லலைங்களா சில உள்ளூருக்குள்ள
ஆமாமா கண்டிப்பா
தோப்பபோடையே சேத்து வீடு கொஞ்சோ கம்மி ரேட்டுக்கெல்லா குடுப்பாங்க
ம் அ
ப அந்த மாரி ஒன்ன வாங்கி போட்டுட்டு நம்ம அங்க செட்டில் ஆயிர்ணு நல்லா இருக்குன் சொல்லுவாங்க ஆனா எனக்கு தா பாத்தீங்கன்னா பயோ ஏனா இந்த தோப்பு காடு இந்த மாரிலா இருந்துச்சுன்னா பாம்புக்கு சொல்லவே வேண்டா பஞ்ச இல்லாம வந்துகிட்
கண்டிப்பா அதுக்கெல்லா நம்மல்லா கா டுவாங்கனு தோட்டோ இருக்கணு ஆசப்பட்டோம்னா அதுவு அந்த ஒரு இதுவு நம்ம சேத்தி அனுபவிச்சுதா ஆகனு வேற வழியில்ல என்ன மெயின்டனன்ஸ்தா அப்பப்ப கரட்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டருந்தோ அப்படின்னா எந்த ம் என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா புல்லெல்லா வளாம அதா அத கொஞ்ச டைம் ஸ்பென் பண்ணி நம்ம வந்து அஹ் அத பராமரிச்சுட்டு வந்தோனா அந்த மாதிரி இல்லாம கொஞ்ச பாத்
ஓ அதெல்லா உங்களுக்கு தாங்க செட் டாகு நமக்கு சின்ன வயசுல இருந்தே அதுக்குள்ள இருந்து பழகுனதில்ல இருந்தம்னா நமக்கு அதெல்லா தெ ரியாது
அத அதா இல்ல அது ஒரு சில பேருக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் என்ன கொஞ்ச வேலதா பட் இத வே கொஞ்சோ அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கனால அதுல கொஞ்ச நம்ம நல்லா இது பண்ண முடியு இல்ல நம்ம கடமைக்குனு பண்ணணு அப்படின்னா கொஞ்ச கஷ் டந்தா
ஆஹ் இப்ப சாதாரணமா நம்ம தென்ன மரல்லா வெக்கிறவங்க அந்த தோப்பு பாத்துருக்கே சில டைம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையு கட் பண்ணி ஃபுல்லா எம்டி ஆக்கிருவாங்க
ஆமா எல்லா ஃபுல்லா ப்ரூம் பண்ணி விட்ருவாங்க
ஆஹ் அதுக்கப்புற மறுபடியு
கீழே அதுக்கு அதுக்கு தேவையான மருந்து உரம் எல்லா குடுத்துட்டு ஏனா அது அது ஒரு சில ஏஜ் அ அவ்ளோ லிமிட் தா அதுக்கு அதுக்கு மேல வந்து அது காய் பிடிக்காது ஆஹ் அந்த காய் வந்து பெருசா நமக்கு அந்த காய் ஹீல்ட்ருக்காது நமக்கு ரொம்ப ரொம்ப ஏ ஆமா அந்த மரத்துல பெருசா நமக்கு ஹீல்ட்ருக்காது ரொம்ப வயசாயிடுச்சு அ ப்படின்னாலு காய் சின்ன சின்னதா சத்து இல்ல அ மாரி கீழே நம்ம என்ன க ரட்டான ப்ராப்பரான ஒரோ அதெல்லா குடுக்கல அப்படின்னா அது வந்து பெருசா நமக்கு நல்ல நல்ல ஊட்டமான காய் எல்லா வராது தண்ணி மட்டுதா நம்ம பாச்சறோ அப்ப டி அப்டின்னா வெறு தண்ணி மட்டு தா குடுக்குறோ அப்டின்னா அதுக்கு வந்து பெருசா ஆஹ் ஹீல்ட் அந்தளவுக்கு இருக்காது நம்ம இன்னு கொஞ்ச நம்ம அது கூட சேந்து ஓரோ இதெல்லா கரெக்டா குடுத்துருவோ அப்பப்ப பண்றோ தண்ணி நல்லா ப்ராப்பர இருக்கணு எல்லாத்துக்குமே கரெக்டா நம்ம தண்ணி குடுக்கறோ அப்பே ஒரோ எல்லா குடுக்குறோ அப்படின்னா நமக்கு நம்ம எதிர்பாத்தத விட அதிகமாகவே ஹீல்டு கண்ட கண்டிப்பா கெடைக்கும்
ஆ அப்போ ஒவ்வொரு தோப்லியும் கெணறு இருந்தாதா கொஞ்சோ நல்லது இல்லிங்களா
ஆமா கண்டிப்பா த தென்னம் தா கெணறு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாவே கெணறு இருக்கணு கெணத்துல நல்லா தண்ணி இருக்கணு தண்ணி இருந்துச்சுன்னா ஆ நல்லா நமக்கு ஒரு நல்ல இதுதா கண்டிப்பா நல்ல ஒரு ஒரு ஆள் நமக்கு கரெக்ட் ஒரு ஆள் நம்ம மெய்டணஸ்க்கு வச்சிருந்தோம் அப்டின்னா அது கரெக்டா பராமரிச்சுட்டு வந்தாங்க அப்டினா நல்லாவே பெனிஃபிட்ஸ் பாக்கலா நம்ம வீட் வீட்டு செலவுக்கும் நம்ம நம்மளோட தேங்கா இப்ப நம்ம தி தென சரி சமையல்ல நம்ம தேங்கா யூஸ் பண்றோம் நம்ம தேங்காக்கு நம்ம வீட் எல்லா தேங்காண்ண ஆட்டிக்கிறதுக்கு
அதே தான்
அது எல்லார்த்துக்குமே நம்மள நம்ம ஆ நேச்சுரலா நமக்கே யூஸ் பண்ணிக்கிற மாரியும் இருக்கும் நம்ம தேவைக்கு போக நம்மளோட இதுக்கு யூஸ் ஆ நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம்
அது நல்ல ஒரு வியாபாரம் கூட தாங்க ஏன்னா இப்போ நல்ல பொருள் கெடைக்கிறதுக்கு நெறைய காசு குடுக்குறக்கு ரெடியா இருக்காங்க
ஆமாமா அதெல்லா இப்பல்லா ரொம்ப எங்கெல்லா தேடி தேடி நல்ல பொருள் வாங்கீட்ருக்குறாங்க அப்டிங்கும் போது நமக்கு இதுல நா ஐடியா இருந்துச்சு நமக்கு இன்ட்ரஸ்ட்டு இருந்துச்சு அப்டின்னா ஆ ப்ராப்பரா மெயின்டன் பண்றதோட சேந்து வரும் ஆனா ஆனா இது கொஞ்சோ செலவும் பண்ணணு அ நம்ம அத செலவு பண்ணாதா அதுக்கு நம்ம திருப்பி ரிட்டன் எடுக்க முடியு
ஆமா அப்டி இருந்தாலு இப்போ ஒரு தென்ன கண்ணு வந்து நீங்க எப்டி நட்டு வெப்பீங்க ஏன்னா இப்போ ஒரு இத வந்து க்ரூம் பண்ணிட்டீங்கனு வைங்களே ஒரு ஒரு ஒரு மரோ மட்டும் க்ரூம் பண்ண மாட்டாங்க மொத்தமாவே க்ரூம் பண்ணி விடுவாங்கதானே ஏன்னா எல்லாமே ஸ்டார்ட் பண்றது ஒரே டேவா இருந்துச்சுன்னா அது ஏஜ் ஆகறதும் ஒரே டைமா இருக் கூ
ஆமா ஆமா எல்லாமே ஒரே ப்ராப்பரா ஒரே டைம்ல பண்ணி விடுவாங்க அப்பதா கரெக்ட்டா இருக்கும்
ஆ அப்ப அப்டி பண்ணம்போது பாத்தீங்கன்னா புதுசா அங்க வேற தென்னங்கண்ணு வாங்கி நட்டு வெப்பீங்களா இல்ல இந்த பழய இத வந்துட்டு அப்டியே வ வர ஆரம்பிச்சிடுமா
இல்ல புது தென்னங்கண்ணுதா போட்டு நட்டு வெப்பாங்க அப்டியே வராது நம்ம தேங்காய மொளைக்க வச்சு நம்ம தேங்கால்லா கீழ விழும் இல்லைங்க அத வந்து மொளைக்க போட்டு ஆ தென்னங்கண்ணு இது பண்ணுவாங்க அப்டி இல்லேன்னா தென்னங்கண்ணே சேல் பண்றவங்க இருக் க்காங்க சின்ன சின்ன கண்ணா அவங்ககிட்ட நெறைய நம்ம ஒர் பெரிய நெறையா எடத்துல ஃபார்ம் பண்றோ நெறைய தென்னங்கண்ண வைக்கிறோ அப்டினா நம்ம அவங்ககிட்ட பண்ணி இது பண்ணிக்லா அந்த மாதிரி போய் நம்ம அவங்ககிட்ட நல்ல வெளைச்சலா வச்சு இது பண்ணி குடுப்பாங்க அவுங்ககிட் டிருந்து வாங்கிட்டு வந்து நம்ம எடம் பண்ணி நம்ம வெச்சுக்லா இல்லேன்னா நம்ம ஒர் ரொம்ப அவ்ளோ தேவல்ல ஒரு ஒரு அஞ்சு பத்து அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கறது போது நமக்கு அப்டின்னு சொன்னா நம்மளே ரெடி பண்ணி நம்ம மொளைக்க வச்சு நம்ம தேங்கா மொளைக்க வச்சு அதுலந்து எடுத்து யூஸ் பண்ணிக்லா
ஓ இப்டி எல்லா இருக்குங்ளா ஏனா இதுல்லா நா பாத்தது கெடயாது சில எடத்துல எங்கயாது டிராவல் பண்ணம் போது பாத்தீங்ன்னா மொத்தமா எல்லாமே இது பண்ணி வுட்ருப்பாங்க வெட்டி வுட்ருப்பாங்க. அப்ப அத ஆ உள்ளருந்து தோண்டி எடுப்பாங்ளா அதோட வேருல்லா உள்ளதானே இருக்கு அப்ப எவ்ளோ பெரிய வேல அடுத் த தென்னந்தோப்பு உருவாக்கணுன்
ஆமா கண்டிப்பா அதனால நல்லா இது நம்ம சொதா ஃபோல்ட் கு கம்மியான குவாண்டிட்டீல போனா நம்ம வீட்ல நம்ம பண்ணிக்லா. அதிகமான குவாண்டிட்டீனா நம்ளாள பண்ண முடியாது அவ்ளோ போட்டு அத எடுத்து நம்ளால இன்னோரு எடத்துக் பண்ண முடியாது.
ம் இப்போ பாத்தீங்ன்னா சாதாரமா வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சோ எடோ இருக்கு இல்ல வீட்ட சுத்தியு கொஞ்சோ எடோ இருக்கு. ரெண்டு செண்டு மூணு செண்டுன்னா ஒன்னோ ரெண்டோ தென்னமரமோ வெச்சிருந்தா நம்ளுக்கு தெரியாது.
ஆமா ஆமா ஃபுல்லா நம்ம தோப் மாரி பண்ணனூ அப்டின்னா அது கொஞ்சோ நம் ப அந்த மாரி வேல நம பண்ணி இது பண்ண முடியாது ஆனா அது அவ்ளோ சீக்கிரமு ஒரு தென்ன மரோ நம் வைக்றோனா அது அவ்ளோ சீக்ரோ ரொம்ப சீக்ரோல்லா ஒன்னு ஆ அதத ஸ்பாய்லாய் போறது கடையாது ரொம்ப வர்ஷத்துக்கு அது நமக்கு காய் குடுக்கு
ஆ அது உண்மதா இப்போ மறுவ்டியு நீங்க புதுசா நட்ட வெச்சீங்க அப்டின்னா அது வர்றதுக்கு ஒண்ணு ரெண்டு வர் ஷொ ஆகு இல்லேங்ளா அப்போ ஒன்னு ரெண்டு வர் ஷத்துக்கு நம்ம பெருசா லாபோ எதுமே பாக்க முடியாது மெய்ன்டனன்ஸ் மட்டு பண்ணியிட்டே இருக்
ஆமா அது கரெக் ட்டா அத அ அந்த இது ஆ எல்லா சேத்தி வர்ணுனா கொஞ்சோ நம்ம வெயிட் பண்ணிதா ஆகணு அது பெரிய மரமாகி அதுக்கப் ப்றோ காய் புடிச்சி அந்த மாரி வரு ஆனா ஒரு சிக்ஸ் மன்த்ஸ் வந்து ஒரு த்ரீ மன்த்ஸ் ஃபோர் மன்த்ஸ் ஒன்ஸ் நம்ம நல்லா ஒரு ஒன்ஸ் நல்லா மரோ நல்லா நம்ம பெருசாக்கிட்டோ நல்லா வளத்துட்டோ அப்டீனா ஒரு த்ரீ ஃபோர்த் மன்த்ஸ்லே நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்மொ திருப்பி திருப்பி நம்ம காய் எடுத்துட்டே இருக்க மாரி வரு
ம் நல்ல ஐடியாதா ஆனா வேல செய்றக்குதானே கஷ்டோ பூ மாரி வளத்துன ஒடம்பு
அது வேணாத இதெல்லா நமக் வேணூனு கொஞ்சோ ஆசப்பட்டா கொஞ்சொ நம்ப நம்ம சிரமம் பாக்காம் பண்ணித்தா ஆவ்ணு ஏனா எதுமே நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு பொருள் வந்து நமக்கு அவ்ளோ சீக்ரோ இப்பல்லா கெடச்சிர்றதில்லே இல்லேங்க அதுக்கான நம்ம உழைப்ப நம்ம குடுத்தாதா நமக் க்கான இது கெடைக் கிது
இல்ல எனக்கு ஒன்னோ ரெண்டோ மரமோ மெயின்டென் பண்றது பெரிய விஷயம் மாதிரி தோணல ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நாலு செடி வெச்சாலே வைங்ளே அதுவே பெரிய வேலதா
ஆமாமா ஒண்ணோ ரெண்டுன்னா நம் பெருசா தெரியாது மெயின்டெனன்ஸ்க்லா ஒன்னு நமக்கு தெரியாது அது நமக்கு மெயின்டைன் பண்ற மாரியே தெரியாது ஒரு தோப்பே வெக்கெணுமன்னா அது ரொம்ப லாங் ப்ராசஸ்தா அது ஆ ம மரத்த மட்டுல்ல நம்ம தோப்பையு சேத் டி மெயின்டென் பண்ணனு த தோப்ப விட நறைய எக்ஸ்ட்ரா புல் செடிதா நறைய மொளைக்கு நம்ம அதெல்லா க்ளீன் பண்ணணு அதுக்கான களக்கொல்லி மருந்தெல்லா வாங்கி இது பண்ணணு
ம் ஆமா அது அடிச்சாலு நல்லதுன்றாங்க அடிக்கெலேன்னா அதுதா நல்லதுன்றாங்
ஆமா ஏன்னா நமக்கு ஆ மெயின்டென் பண்ணனா பாக்கற்த்துக்கு ஒரு தோப்பு மாரியே இருக்காது ஃபுல்லா புல்லா நறைய புல் பூண்டுதா நறைய மொளச்சிருக்கு அப்பறொ நம்ம நம்மளோட ஸ் சேந்து நறைய ஜீவராசிகள்லா அப்பறொ வந்த்ரு அத்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
என்ன பண்றது அதுக்காகதா சொன்ன இருந் எங்க அக்காவோட ஐடியாவே பாத்தீங்கன் நா வயசான காலத் துல நமளோட செட்டில்மண்ட் அமௌண்ட் சு எங்கேயாவது உள்ள ஏரியால போய் ஒரு தோப்பு செட்டப்போட இருக்கற வீடா பாத்து த்து வாங்கி செட்டில் ஆயிக்கணு அங்கேயே இருந்தர்ணு
அதாதா இல்ல ஐடியா நல்லா இருக்கு பா நமக்கு தூரத்துலேந்து பாக்குறக் த்துக்கு அவ்ங்களோட லைஃப் நல்லா இருக்க மாற் இருக்கு பட் அவுங்க உள்ளுக்குள்ள வேல செஞ்சுட்ருப்பாங்க அந்த ஆள்லா கரெக்ட்டா மெய்ன்டெனென்ஸ்க்லா வெச்சிக்ட்டே இருந்தோ நம்ம நீட்டா க்ளீன் பண்ணி வெச்சுட்ருந்தோன்னா ஒன்னு ப்ரச்சன இல்ல பட் அப்டியே நம்ம ஒரு கொஞ்ச நாள்க்கு ஒரு இன்ரெஸ்ட் ட்ல பண்ணிட்டு அதுக்கப்றம் போட்டுட்டோன்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடு ஆமா ஏன்னா வீடு பக்கத்லயே இருக்கும்போது நமக்கு சேஃப்டி ரொம்ப முக் க்கியொ அதனால நமக்கு நம்ம அந்த மெயின்டைன் வந்து ப்ராப்பரா லைஃப் லாங் இருக்கணுன்னா அந்த லைஃப் லாங் அத பண்ணிதா ஆகணு
ம் செரிங்க நெறையா டீட்டெயில்ஸ்லா தெரிஞ்சு வெச்சிருக்கிங்க ப்யூச்சர்ல சப்போஸ் தோப்பு வாங்கர நா உங்ககிட்டயே கன்சல்ட் பண்ணிக்கறே ஃபஸ்ட்டு
சேரிங்க ஓகேங்க ஓகே பாய் ஆஹ்